ஹலோ சிஸ் ஆ சொல்லுங்க
ஆ கேக்குதா மேம் இப்ப தா மேம் எந்ருச்ச ஆ இதுக்கப்பற தா வேல ஸ்டார்ட் பண்ணு
காஃபி எல்லா போடணுமா
இல்லாமா அதுக்கு எந்துக்கு எந்திரிச்சது குட்ச்சாச்சு காஃபி குடிச்சிட்டு தா ச இதுக்கப்பறொ தா ச சமக்க ஆரம்பிக்கணு
காலேல டிஃபனு
ஏ செய்ணு மேம் இதுக்கப்பறொந்தா
இன்னெக்கி என்ன சண்டே ஸ்பெஷல்
சண்டே நாங்க அந்த அளவுக்கு ஸ்பெஷலா எல்லா செய் மாட்டாங்க
ஆ அப்பறோ இன்னெக்கி ஸ்
அது வன் அ இல்ல அப்பிடின்னு இல்ல நான் வெஜு கம்பல்சரின்னு இல்ல எப்பவாது எடுப்போ அந்த மாரி
ஆ ரைட்டு இல்லன்னா முட்ட எதா செஞ்சுக்லா எதா எ இருக்குறத சமச்சுருவீங்க
அவ்ளோ தாங்க மேக்சிமம் வேலயே செரி ஆயிரு
ஆமா ஆமா உங்க ஹஸ்பண்டு வேல பாக்குறாங்களா அப்ப சரி சரி
ம் எந்திருச்சது எந்திருச்சது துணி எடுத்தோன்னா சண்டேன்னு துணி தொவக்க ஆரம்பிச்சா அவ்ளோதா மே ஆஃப் அ டே போய்ரு அப் ஆஃப் அ ட் ஒரு வாரொ ஃபுல்லா வேலெக்கி போறதுனால இருக்கு அப்பப்ப தொவச்சிருவோ ஆனாலு அந்த சண்டேன்னு போது நம்ப வீட்டு கொஞ்சோ க்ளீன் பண்ணுவோ வெஜ் விடல் எடுப்போ
அப்டியா ஆமா
அந்த வேல எல்லா அங்க குட்றது இங்க குட்றது அந்த வேல இந்த
அப்பறோ ரெஸ்ட் எடுக்கறது எப்ப
என்ன மேம் பண்றது ஒரு நாள் தா லீவு அதனால எல்லா வேலயு முடிச்சு
ரெஸ்ட் எடுத்துக்கணு நல்லா நறையா வெரைட்டிஸா சமச்சு சாப்ட்டீங்கன்னா உங்க பையனுக்கு தெருஞ்சுச்சு
அவ்ளோதா அவ்ளோதா அதனாலதா இன்னெக்கி அவருக்கு ஒரு ஃபைவுக்கு மேலதா கால் பண்ண முடியு
என்னைய கொண்டுங்க ஹாஸ்டல்ல தள்ளிட்டு நீங்க எல்லா நல்லா வெரைட்டியா செஞ்சு சாப்புட்றீங்களா
அ சண்டே ஃபைவ் ஓ க்ளாக்கு பேசலா இங்க இருந்து நாங்க போக முடியாது போய் பாக்கலா ஆனா நாங்க போ முடியாதுனால அவ்ங்க அங்கிள் போயிருவாரு அவரு போனதா ஆ ஆ போனது ஃபோன் பண்ணி பேசீருவோ அ ஒரு ப
இருக்கா பையன்ட அவ்ங்க நம்ம போய் ஃபோன் குடுத்தாதா இல்லியா
ஆ இன்னிக் ஃபைவ் ஓ க்ளாக் அவ்ங்க அங்கிள் போவாங்க அவரு போனார்னா அவருகிட்ட கால் பண்ணி பேசிர்லா
ஆ அப்ப செரி செரி
ஏ இப்ப ஃப்ரண்ட்ஸ் கூட மிங்குள் ஆயிட்டாங்கன்னா அவ்ளோதாமா
அப்பறோ நம்மளல்லா நா இங்கே இருந்துக்கிறேன்ருவாங்கல்ல
உள்ளயா ஃபோன் பு லாஸ்ட் வீக்கு பேசும்போதெல்லா எல்லா போயிட்டாங்க நா போகுணு ப பாய் பாயின்ட்டு ஓடறா இப்டியே செட் ஆயிட்டா செரி சேரின்ட்டு சன்டேஸ்னா அவங்க என்ன க்ரௌண்ட்ல வெளையாட்றதுக்கு அதுக்காக தா மெயினா ஓ அங்கயே நான்வெஜ் குடுச்சுருவாங் மேம் சண்டே அ
அ அப்ப செர் அங்கயே குடுத்துருவாங்க நான்வெஜ்
அ சண்டே நான்வெஜ் தா மேம் சண்டே குடுத்துருவாங்க பிரச்சன இல்ல அ அ நான்வெஜ் குடுத்துருவாங்க அதனால பிரச்சன இல்ல ஆமா அவ ப்ரீவியஸா படிச்ச ஸ்கூல்ல வந்து ஃபுட்டு நல்லாருக்கு மேம் வீக்லி த்ரீ டேஸ் அ டூ டேஸ் எக்கு அ நான்வெஜ் ஜூ ஒருநாளு ஈவினிங் ஆ இதுக்கு ஃபிரீவியஸா படிச்ச ஸ்கூல்ல உம் அதனால இங்க ஃபுட்டு தா மெய் இல்லல்ல இப்ப ஸ்கூல் மாத்தியச்சு
முன்னாடி படிச்சதா ஆமா
ஆ முன்னாடி பட்ச்ச ஸ்கூல்ல ஃபுட்டுக்கு தா மெயினு நல்லா செய்வாங்க இன்னிக்கு பொராட்டா போட்டானுங்குவானுவ ஈவி்னிங் ஸ்நாக்ஸு குடுப்பாங்க அதனால அதா அத மிஸ் அததா மிஸ் அ அததா மிஸ் பண்றா அவ அங்க எப்புடி மேம் பசங்க எது குடுத்தாலு சாப்ட்டுபாங்ளா அதுதா மேம் கொஞ்சோ செட் ஆகணுல்ல‌ மேம் என்ன பண்றது அப்புடியே விட்டோம்னா புடிக்க முடியாது கையில
ஏன்னா இப்பவே கரெக்டா நா ரெண்டு வருஷத்த முடிச்சாதா நம்ம ஸ்கூலுக்கு போவ் முடியு
ஆ இல்லன்னா இங்கேருந்து சு படு ஃபஸ்ட் படிச்ச ஸ்கூல்ல வந்து நல்லா ஹைஃபைவு ஸ்டூடெண்ஸ் தா அவங்களுக்கு வந்து காச பத்தி கவல இல்ல பேரண்ட்ஸ்சு அப்புடி க்கிறதுனால்ல அவங்களுக்கு அத பத்தி கவல இல்ல நம்ப அப்புடி வளத்துட்டா வம்பு
ஆமா கரெட்டு தா ரொம்ப செரமோல்ல அது
உம் அதுக்காகதா மாத்தனதே
இப்டியே இருக்கட்டு நம்பளுக்கு எல்லாமே கஷ்டோ நஷ்டோ எல்லா தெரிஞ்சு தான வரணு
தெரிஞ்சி வளரட்டு அதுக்காகதா விட்டதே என்ன பண்றது அங்க பசங்கெல்லா சாப்ட்டாங்களா மேம்
ஆ இப்பதா சப்பாத்தி செய்யலானு மாவு பெணைஞ்சிட்ருக்கோ இங்கயே லேட்டு தா
அது சண்டேயான நாங்கல்லா சாப்டவே மாட்டேங்க அது எப்புடியு வேல வேல வேல வேல வேலன்னு வேலயிலே ஓடிடுவோ சாப்புட்றதே ம அப்ப மூணு மணிக்கு என்னடான் பாத்தா ப உய்யய்யோ நம்ம இன்கு சாப்டவே இல்லன் தோணு ஓ அந்த மாரி ஆகு அந்த மாரி தோணு இப்ப வேற உம் இப்ப வேற சரி லைட்டா வெயில் வருதே துணி துவைக்கலானா மழ தூறிட்ருக்கு என்னதா பண்றது துணியு தொ ஆம் ம் வெயில் தா மேம் காலைல அ சரி இன்னிக்கு சண்டே தான வே துணி தொவைக்கலான் எல்லா ரெடி பண்ணா லைட்டா மழ தூருது சேரி தூர்நாலு தொவச்சுதான ஆவ்னு ஒ தூர்நாலு தொவச்சுதான ஆவ்னு வேற வழி
ஆமா காஞ்சிட்ருக்கோல்ல
கொஞ்சமாவது காயு நாளேலருந்து தொவைக்க டைம் இருக்காத என்ன அதுதா
இப்பதா சப்பாத்திக்கு மாவு பெணச் அதா சப்பாத்திக்கு மாவு பெணஞ்சாச்சு மத்தியானத்துக்கு நாட்டுக்கோழி எங்க வீட்ல இன்னைக்கி
ஓகே சூப்பர் எங்க வெளியில எங்கயா போறீங்களா இல்ல சண்டேஷன்ன சாப்ட்டு முடிச்சதுக்கு அப்புற
வீட்லயே நாங்களே செஞ்சுருவோ
ஆ வெளியில எங்கயு போ மாட்டிங்க பசங்கல்லா கூட்டிட்டு போறது இல்லையா
இல்ல இல்ல இப்ப இப்பதான போயிட்டு வந்தப்பதான ஸ்கூல் லீவல்லா முடிஞ்சு
ஓ சரி சரி
அதனால மறுபடியு கூட்டிடு போகல இன்னைக்கு எவ்ளவு சமையல் குக்கிங் வேலதா இருக்கு நாங்களே வந்து அந்த கோழி பிராசஸ் வீட்லயே பண்றதுனால
ஓ அப்பப் அப்ப பிரச்சன இல்ல ஆனா அந்த மெயின்டென் பண்றதல்ல எப்படி மே ஆ உள்ளதான
குழந்தைகள மெயின்டன் பன்றத கேக்குறீங்களா கோழிய மெயின்டன் பண்றத கேக்குறீங்களா
எல்லாத்தையு தா அத மெயின்டென் பண்ணி இதையு மெயின்டென் பண்ணி எப்படி ஜமாளிக்கிறீங்க பசங்க ஸ்கூலுக் போயிருவாங்க
இல்ல நா இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கே அங்கதா இந்த இதெல்லா இருக்கு எல்லாரு இருக்காங்கள எ பைய சின்ன பையந்தா ரெண்டே முக்கால் வயசு தா ஆகுது ஸ்கூல் போகல இன்னு
ஓ சரி சரி அப்ப பிரச் ஓ சரி அப்பா அம்மா பாத்துப்பாங்க ம் அப்பா அம்மா அப்ப பாத்துப்பாங்க
ஆ அம்மா பாத்துக்குவாங்க அ கோழி என்னங்க தொறந்து வுட்டா வர ரம்போது தீனி போது அத பாட்டுக் போய் மேஞ்சிட்டு வந்துரு
அபி உங்க அப்போ ஏரியா வந்து உங்க வீடு பெரிய அவுட் சைடு எல்லா பெருசா இருக்குமா அப்படியாங்க மேம்
ஆ நல்லா அவுட் சைடுலா பெருசா இருக்கு
அப்பதா அதுக்குள்ளேயே மேஞ்சுட்டு இருக்கு ஆ ஆ
நல்ல பெருசு பெரிய ஊர் எங்க வேனாலு மேஞ்சிட்டு வந்துருவாங்க
வெளில போனா ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்களா
ஆ ஆட்டோமெட்டிக்கா வந்துருவாங்க
உங்க வீட்டு கேம்பஸ் தாண்டி வெளில போனா ஏ ஆ
இது அததா சொல்றன்ல இத வந்து எப்டி சொல்றது கிராம மாரிதா எங்கே வேணாலு போலா கேம்பசே கெடையாது எங்களுக்கு எல்லாமே இங்க வந்து அ தானாவே சாய்ந்தர வரைக்கு மேய்வாங்க எடையில வந்து திவிதி கேட்டுச்சுன்னா வந்து நிப்பாங்க அரிசி அள்ளி போட்டோன் வச்சுக்கோங்க சாப்ட்டுக்குவாங்க மறுபடி என்ன பண்ணணு சாயந்தர வந்தன தூங்கறதுக்கு நைட்டு வந்துருவாங்க நம்ம புடிச்ச கமத்தி வச்சிருணு
அய் நல்ல பிரச்சனயே இல்லாத கோழியா இருக்கே
ஆமா அப்ற இது நம்ம போய் மேய்க்கணு பாத்துக்கணுங்கிற பிரச்சன எல்லா கெடையாது
ஆ எங்க வீட்டுலயு ஃபஸ்டு மாடு இருந்துச்சுங்க அது அஞ்சு மணி ஆயிச் அஞ்சு ம அஞ்சு மணியாயிச்சுனா எல்ல சொடுவாங்க ஐயயோ மாட்ட எங்க போச்சு தெரியில தேடனு ன்னேன் வாங்க பக்கத்து வீட்ல இல்ல எங்க வீட்ல ஒன்னு இல்ல எங்க அப்பா எங்கள்து வில்லேஜு தா டெரஸ் மேல நின்னு அந்த மாட்டுக்கு அஞ்சுன் பேர் வச்சிருக்கோ அஞ்சுனா என்ன வீட்ல ஒரு போ அப்டினு இல்ல எங்க ஃபேமில அஞ்சுனான் ஒரு பொண்ணு இருக்கு அவள அஞ்சு அஞ்சுன் கூப்டுவோ அதனால இந்த அ மோல்டு மேல நின்னு அஞ்சோன் குப்டா போது அது எங்க இருந்தாலு அந்த மணி ஆ க்கிட்டு வந்துருவே
பாத்தீங்ளா அந்த மாடு
அ அதெல்லா அருந்து போச்சு ரொம்ப ஃபீல் பண்றே
என்னாச்சு மாட வித்துட்டீங்களா
ஆ அது அந்த மாடு எறந்துருச்சி அதனால அது இப்பல்லா விக்கிறதி ல்லங்க
எங்ககிட்டகூட ஒரு மாடு வச்சிருந்தோ நாங்க லக்ஷ்மின் சொல்ட்டு ஒரு மாடு வச்சிருந்தோ அது அப்றோ இது ஆகல இப்ப செனயாக லைன் சொல்ட்டு வித்துட்டோ இப்பதா மாட பாத்துட்ருக்கோ ஒன்னு வாங்கணுனு
அ எங்க வீட்ல இருந்துச்சு மேம் அப்பாவே அப்பா ரிட்டையர்டு ஆனதுக்கப்பறோ இது ம டைம் பாஸுக்காக வாங்கனது ஏன்னா ஒர்க் பண்ணவங்க வீட்ல சும்மா இருக்க மாட்டங்கன் சொல்லி அதுவு எங்க ஃபேம் மிலில எங்க ஃபேமிலிட்டதா அவுங்க குடுக்குறேனு போது சரி நம்ம வீட்லயே இருக்கட்டுமேன் தா வாங்னோ
வாங்கி வச்சிருந்தீங்க அ
தே மாரிதா வீட்லயேதா நெ நெய்யு செய்வோ எல்லா செஞ்சிட்ருந்தோ கடைசில சரி அப்பாக்கு டயடு ஆகு வேண்டான்னு எல்லாத்தையு வித்தாச்சு இல்ல மேம் ஒ ஒண்ணு எறந்தது இங்க அப்டி இல்ல மேம் தெரில அத பத்தி நம்ப அதுக்கப்றோ பேசிக்கறதில்ல ஒண்ணு வாங்கி குடுத்துட்டோ மேம் அது வந்து கொஞ்ச டிஸ்டன்ஸ் ஆன ஒரு ஏரியால வி
எங் எங்குளுக் எங்களுக்கு இன்னொரு மாடு வாங்கணு அதா பாத்
ஆனா அந்த மாடு மேம் எங்க அண்ணா அண்ணி இங்கு ஒரு நாள் அந்த ஏரியாக்கு அந்த பை எங்க குட்டி பைய கூட்டிட் போயிருக்காங்க அவுங்கள பாத்தது அப்டி ஓடிவருதா மேம்
பாத்தீங்க நீங்க அவ்ளோ பாசமா வளத்துருக்கீங்க
ஞாபகம் வச்சு அது எங்க வீட்டு பைய சொல்
ஆடு மாடுக்கு நாய்க்கலா ரொம்ப நன்றி பாருங்க
ஆமா அவ வந்து சொல்லவு எங்களுக்கே பாக்கணு போல ஆயிரிச்சு
ஆடு மாடு நாங்க அப்டிதா எங்கள்ட்ட ஒரு நாயிருந்துச்சு பாருங்க ஒருத்தவங்க ரொம்ப பிரியபட்டு தெரிஞ்ச கிட்ட குடுத்துட்டோ நாங்க அவுங்க எங்க வந்தாலு எங்கள எங்க பாத்தாலு எங்க கிட்ட ஒடியாந்து நின்னுக்கு ரொம்ப பிரியமாருக்கு
அ அவ்ளோ தா நம்ம எல்லா நம்ப எப்படி பாக்கறமோ அத பொறுத்துதான ம்
ஆமா ஆமா ஆமா
ம் அவ்ளோதா அதுக்கெல்லா ஒரு பொறும வேணு
ஆமாமா ஒரு கால் வருது சிஸ்டர் இருங்க நா பேசுறே பேசிட்டு வரே
அ ஓக்கே மேம் பேசுங்க பேஸ்ட்டு